ஹலோ தோழர் எப்படி இருக்கீங்க
நான் வந்து தோழி இதுதான் தோழி நான் நல்லா இருக்கேன் என்ன ப என்ன பண்றீங்க
நான் எனக்கு ஒரு அசைன்மென்ட் தெரிந்துச்சு அத எழுத பாத்துக்கிட்டு இருந்தே
அப்படியா எழுதுக்றதுகா
ஆஹ் ஆமா
ஓகே ஓகே ஓகே ஏஞ்ச்சா இனிமேதானா கம்ப்ளீட் பண்ணணுமா
டாஸ்க்க எங்களுக்கு அசைன்மென் வந்து பாத்தீங்கன்னா நேற்றுக்குதான் வந்து வுட்டுருக்காங்க அதாவது பாத்தீங்கன்னா நான் வந்து ஓபன் யூனிவர்சிட்டில படிச்சுட்டு இருக்கேன்
அது சரியா
அதுக்கு வந்து அசைன்மெண்ட் வந்து நம்ம சப்மிட் பண்ணணும் அசைன்மெண்ட் சமீட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாரி எழுதி அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்கேன் பண்ணி அனுப்பணு
அப்ப செரி
அவங்க சொல் ற அந்த டேட் லாஸ்ட் டேட்டாஸ் கமிஷனுக்குள்ளே வந்து நம்ம அசைன்மெண்டாக வச்சாகணும்
வாப்பி உஹ் நா எப்டிஇருக்கே எழுது ந டெகரேட் கண்டது
நீங்களல்லாம் ஓப்பன் யனிவர்சிட்டி இருக்கு ஜாயின் பண்ணி படிக்கிறதுனா படிங்க
உம் உங்களோட சேர்ந்து ஜாயின் பண்ணிலாமா நீங்க எப்ப லந்
நான் பைனல் செமஸ்டருங்க
பரவால்லியே என்னைக்கு பைனல் பரவாயால்ல என்னைக்கு பைனல்
நான் சேர்ந்திருக்க கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் சேர்ந்து வந்து டுவெண்டி டுவெண்டி போர்ல ஜாயின் பண்ணேன் டுவெண்டி டுவெண்டி ஃபைவ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேஸ் வந்து ஒண்ணு போட்டு இந்த மாரி ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணிட்டாங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல என்னன்னு பாத்தீங்கன்னா சைக்காலஜி மாரியான கோர்ஸ் எல்லாமே வந்து ஓப்பன் யுனிவர்சிட்டியில கண்டக்ட் பண்ணக்கூடாது சைக்காலஜி நர்சிங் இந்த மாரி கோர்ஸ் எல்லாம் ஓப்பன் யுனிவர்சிட்டியில வச்சுக்க கூடாது இததுெல்லாமே வந்து ரெகுலர் தான் வந்து நீங்க படிக்கணும் அப்படின்ட்டு கொண்டு வந்ட்டாங்க ஆனா நாங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலய ஜாயின் பண்ணி ட்டோம்
ஆஹ் ஆஹ் கேக்குது கேக்குது
எனக்கு நல்லா கேக்குது
நான் பேசுறது கேக்குதா
ஆஹ்
ஆஹ்ப்ப சொல்லுங்க ஹலோ
இப்ப கேக்குதா உங்ளுக்
ஆஹ் கேக்குது இப்ப சொல்லுங்க
நான் ஜாயின் நான் ஜாயின் பண்ண கோர்ஸே இப்ப கெடையாது ஓப்பன் யூனிவர்சிட்டியில
ஆஹ் அப்படி இப்ப கிடையாதா
ஆமா இருபத்த அஞ்சுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த சைக்காலஜி நர்சிங் இது போன்ற இந்த இந்த மாரி கோர்ஸ்ல்லாம் இருக்கும்ல ஹெல்த் ரிலேட்டடா இது எதையுமே வந்து ஓப்பன் யுனிவர்சிட்டியில பண்ணக்க கூடாது அப்படின்ட்டாங்க
அப்படியா
ஆமா
அது சரி
நான் சைக்காலஜி பண்ணிட்டு இருக்கேன்
உம் சைக்காலஜி அப்ப நான் என்ன நெனைக்கிறே கண்டுபிடிச்சிருவிங்களா
அப்படியெல்லாம் சைக்காலஜி ஒர்க் ஆகாதுங்க
சும்மா கண்டுபிடிச்சுதான் பாருங்ளேன் சும்மா கண்டுபிடிச்சுதான் பாருங்ளேன்
அப்படிங்களா
உம் நான் இப்ப என்ன இப்ப நான் என்ன யோசிக்கிறேன்னு கண்டுபிடிச்சு பாருங்ளேன்
செரி
உம் நான் யோசிக்கிறேன்
ஆஹ் யோசிங்க
உம்
புஸ்டிங்களா
ஏனெஸ் ஏழுது சொல்லுங்க. ஹலோ.
ஆஹ சொல்லுங்க.
இப்ப சொல்லுங்க நா என்ன யோஸ்ச்சனு.
நாய் வந்துச்சுன்னா அத அடிக்குறதுக்கு ஒயருக்கு இப்ப நா எங்க போறதுன்னு யோசிட்டு இருக்கீங்களா.
ஐயையோ தப்பா சொல்லிருக்கீங்களே.
நான்தா சொன்னநே இந்த மாரி எல்லா சைக்காலஜிலா அப்படி ஒர்.
ஒர்க்காதா அப்போ எப்போ ஒர்க் ஆகு. போன கம்னு. ஆர்வமா இருக்க.
நீங்க சொல்றது சைக்காலஜி கெடையாது. நீங்க சொல்றது மந்தரோ மந்தரோ வேற சைக்காலஜி வேற.
மந்தரமா.
ஆமா மனசு உள்ள நெனைக்கிறத வெளியில தெரியனுனா மந்திரவாதிதா கண்டுபுடிக்கணு.
அது சேரிங்க அப்படி ஒன்னு இருக்கா.
ஆமா. சைக்காலஜி வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒண்ணு இல்லைங்க ஆஹ. ஒரு உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா. ஒரு பைய இருக்கா. பரிச்சைக்கு படிச்சுட்டு இருக்கா. டென்த்து ஸ்டாண்டர்டு. அவனுக்கு தூக்கம் வந்து வந்துகிட்டே இருக்கு. அவங்க வீடலயே என்னென்னமோ பண்ணி பத்துட்டாங்க எல்லா நேரமு. மு அவனுக்கு தூக்கோ வருது. காரணோ என்னோன் கண்டுபுடிக்க முடில. டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணி. டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணி பாத்ததுல எந்த ஒரு குறைபாடுமே இல்ல உடலுக்கு.
ஆமா.
ஆனா வந்து பாத்தீங்னா அவனுக்கு தூக்கோ வந்துக்கிட்டே இருக்கு. காரணோ வந்து என்னன்னு பாத். பாத்தீங்கன்னா அவனோட பிரெயினுக்கு வந்து அந்த பைய வந்து ஓவரா வந்து பிரஷர் குடுத்துருபக்கா.
உஹம் அதனால.
அந் அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு டயத்துக்கு மேல வந்து பிரெயின் வந்து அப்படியே ஃரீஸ் ஆயிடு. அதுவும் வந்து மெயினா பாத்தீங்கன்னா இப்போ. ஒரு பரட்சைக்கு கஷ்டப்பட்டு படிக்கிறா.
உம்ம்.
க எதிர்பாத்து படிக்கிறா. ஆனா அவனுக்கு அந்த மார்க்கு. கெடைக்கல அந்த மார்க் அவனால எடுக்க முடியல அப்படின்னா அவனோட ப்ரெயின் வந்து. ஆட்டோமெட்டிக்கா அப்படி ஆகிடு. நீ என்ன பண்ணாலுமே வந்து உனக்கு மார்க் வர போறதில்ல எதுக்கு படிக்கிற போய் தூங்கு. அப்டின்ற மாரி.
இது சேரிங்க.
மூளையே வந்து அவன வந்து அந்த மாரி பண்ண வெச்சிரு. சோ அந்த மாரி நேரோ வந்து பாத்தீங்கனா கவுன்சிலிங் குடுக்கலா அந்த பைய கிட்ட பேசலா இல்ல க்ளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் மாரி சில ஆட்கள் கிட்ட போனீங்கனா அவுங்க தெரப்பி தருவாங்க இதெல்லா தாண்டி. சைக்காட்டிஸ்ட் டாக்டர் இருக்காங்க டாக்டர் கிட்ட அவுங்க வந்து உங்களுக்கு மருந்தே ப்ரிஸ்கிரைப் பண்ணி தர்றதுக்கு வாய்ப்பு உண்டு ஹே சினாமிக்கா படம் பாத்துருக்கீங்ளா
என்ன படம்
ஹே சினாமிகா
இல்லங்க அது என்ன தமிழ் படமா
ஆமாங்க
புதுசு புதுசா இருக்கு எனக்கு எல்லாமே
ஹே சினாமிகா தமில் படம் தான்
அது சரி நா தா பாத்ததில்லையே இந்திய தொலைக்காட்சி வலி வந்ததா
ஆமா துல்கர் சல்மான் நடிச்ச படங்க
அப்படியா சரி
துல்கர் சல்மான் தெரியாதுன்னு சொல்லிடாதீங்க
கேள்விப்பட்ருக்கே பட் ஆனா இவங்க தா வந்தறது கொஞ்ச டைம் ஆகும் துல்கர் துல்கர்
மம்புட்டி தெரியுமா
ஆ மமூட்டி நல்லாவே தெரியும் இந்த இந்த இந்த இந்த மமூட்டிய வச்சி தேவயில்லாத செடிகலெல்லா கொத்துவாங்காலே அந்த மமூட்டி தானே
ஆமாங்க
ம் அதுக்கு எப்படி பையன்ல்லா இருக் ஓன்
தெரியாம சொல்டேங்க
ஒரு வேல அதுக்கு குட்டி மமூட்டி இருக்கும்ல கா கா அது ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க அதுவா இருக்குமோ அதுக்கு பேரு தான் துல்கர் சல்மானா எப் எப்பிடிலா பேர் வெக்குறாங்க பாருங்க
ம்
வெச்சிருக்காங்க பேரு ம்
நீங்க சொல்றது மலையாள சினிமா விரும்பி யாரு கேக்கல கேட்ருந்தா அவங்கல்லா கொந்தளிச்சிருப்பாங்க
கொந்தலச்சிருப்பாங்களா ஐயையோ ஆத்தாடி அக்கம் பக்கத்துல எங்கயும் போய் சொல்லிறாதீங்க மலையாளக்காரங்கள்ட்ட வந்து புடிச்சிட்டு போயிற வராங்கே
நீங்க கவலபடாதீங்க உங்கள சுத்தி உங்கள சுத்தி உங்க பிரண்ட்ஸ் கேங்க இருக்காங்க ரைட் சைடு ஒரு பொண்ண நிக்க வச்சிருங்க லெஃப்ட் லெஃப்ட் சைடு நிக்க வச்சிருங்க அவங்க ரெண்டு பேரும் பாத்து
அவங்க சண்ட போட்டுருவாங்க அவங்க புடிச்சு குடுத்
யார் ல அது என் ஃப்ரெண்டு தா வசந்த் கையை வைக்கிறது
உம் அவங்க புடிச்சு குடுத்துருவாங்க இந்த புள்ள எப்ப பாரு கல்லோட சுத்துது இத ஃபர்ஸ்ட் புடிச்சுட்டு போங்கன்னு சொல்லி புடிச்சு குடுத்துருவாங்க
ஓ
உம்
உங்க ஃப்ரெண்ட்ஸோட நீங்க எங்கெல்லாம் போயிருக்கீங்க
என் ஃப்ரெண்ட்ஸோட எங்க போயிருக்கேன் ஃப்ரண்ட்ஸோட வாக்கிங் போறோம் அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்ஸா மொத்தமா சேர்ந்து ஒரு வாட்டி ஜி கே போனோம் அதுக்கப்புறம் இங்க போனோம் ஜவுளி கடைக்கு போயிருக்கோம் ஒரே ஒரு வாட்டி மட்டும் ரெஸ்டாரண்ட் போயிருக்கோம் ஃப்ரண்ட்ஸா சேர்ந்து அதுக்கறம் வீட்டுலதான் மீட் பண்ணுவோம் எல்லாருமே ஒன்ன சேர்ந்து வெளியே பேசிட்டு சாப்ட் பாட எல்லாம் ஆடர் பண்ணி மொத்தமா வீடியோ எடுத்து அப்படி மீட் பண்ணிருக்கோம் வேற எங்கேயும் போன மாதிரி ஞாபகத்துல இல்ல போயிருக்க மாட்டோம் அது வேற அவனே ஒரு பயந்த கோலி வீட்லயே கேட்டுஅடிக்கும்போது அத்தன வாட்டி பாப்பேன் பாம்பு நிக்குதா பாம்பு நிக்குமா அப்படி பாத்துட்டுதான் கேட்டே க்ளோஸ் பண்ணுவேன்
எதுக்கு என் கேட்டுக்கெல்லாம் பாம்பு வருது
ஒரு வாட்டி வந்துருச்சு கேட்ட யாரோ ஓபன் பண்ணி போட்டிருக்காங்க அந்த கேட் மேல் வந்து விழுந்துச்சு அது எங்களுக்கு தெரியல அப்புறம் எங்க அம்மா கடைக்கு போறதுக்காக சப்பல் போட போயிருக்காங்கா அவங்க காலுல ஏறி அவங்கள கொத்திருக்கு சாதாரண பாம்புதான் இந்த கண்டிப்பாக அவங்க சொல்லுவாங்களா அதுதான் அதுக்கப்புறம் அவங்க கத் கத்திட்டே உள்ள வந்துட்டாங்க பாம்பு கால்ல ஏறி போயிடுச்சுன்னு அப்ப நான் சொல்றேன் உள்ளார எப்படி வரும் பாம்பு நீ நீதான் தெரியாம சொல்லாதமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்க்கும் போது நான் போயிட்டு பாக்குறேன் நெஜமாவே பாம்பு அம்மா கால்ல பாக்கும் போது மூணு புள்ளி எப்படி சொல்றது ஆயுத எழுத்து அக்கன்னா இருக்குதுல ஆயுத எழுத்து அக்கன்னா மாதிரி மூணு சொல்லி இருந்துச்சு ஐயையோ பாம்பு கொத்திருச்சுமா நான் அழ ஆரம்பிச்சுட்டேன் அதுக்கப்புறம் அவசரமா எடுத்து துணிய எடுத்து கிழிச்சு கால்ல கட்டிட்டு அவசரமா கவர்மெண்ட் போயிட்டோம் ஜிஹெச் போயிட்டோம் ஜிஹெச்போயிட்டு ரெண்டு நாள் தங்கிருந்தோம் அப்புறம் பாத்தட்டு வெசம் எதுவும் ஏறல இது வந்து சாதாரண பாம்பு தான் அப்படின்னு சொன்னாங்க அதுல இருந்து சரிங்க இப்ப வர நானு கேட்டு உள்ளார செக் பண்ணாம இது பண்ண மாட்டேன் லைட் ஆன் பண்ணி கேட்டு உள்ள ஏதாச்சும் இருக்கா இருக்கா இருக்கான்னு பாத்துட்டுதான் ஆஹ் க்ளோஸ் பண்ணிட்டே வருவேன்
நல்லதுதான் அடுத்தடவ அந்த மாரி நடக்காம பாத் துக்கிறது ரொம்ப நல்லதுதான்
சேரி சேரி ஓக்கே பாக்லா நீங்களும் நீங்களும் நல்லா சாப்பிட்டு ஏற்கனவே ஜெரிமான ஆயிருக்கும் நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்குங்க
கண்டிப்பா
குட் நைட் பாய் ஓகே ஓகே பாய்